வணக்கம் ஹலோ வணக்கம் ம் இன்னிக்கு வந்து தன்னம் ஆ கேக்குது கேக்குது
ஓகேங்க இன்னிக்கு என்ன தலைப்புங்க
இன்னைக்கு வந்து தன்னம்பிக்கை வெற்றியோட திறவுகோல் அப்டின்ற ஒரு தலைப்ப பத்தி பேசலான்னு இருக்கே
சேரிங்க ஓகேங்க நல்ல தலைப்புங்க பேசலாங்க
ம் பொதுவா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு கனவு இருக்கு அந்த கன
ம்
வந்து நம்ம நெனைவாக்குறதுக்கு மொதல்ல தேவப்படுறது தன்னம்பிக்கை இல்லைன்னா அது வந்து கனவாவே அப்டியே போயிடு இப்போ வந்து ஏதாவது நம்ம பண்ணணுன்னு வச்சுக்கோங்களே நமக்கு வந்து தன்னம்பிக்கை அப்டிங்கிறது இருந்தாதா பண்ண முடியு மொதல்லயே என்னால முடியாது அப்டினு சொல்லிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களே நம்ம அத நோக்கியே போமாட்டோ அந்த என்ன நெனைச்சோமோ அத நோக்கியே போமாட்டோ நம்மளால அத பண்ணியே முடிக்க முடியாது இப்ப அதுனாலதா சொல்றே பணோ இல்லாம கூட ஒருத்தர் முன்னேறிட்லா ஏன்னா தன்னம்பிக்கை இருந்தா போதும் வசதி இல்லாம கூட ஒருத்தர் சாதிக்கலா ஆனா தன்னம்பிக்கைய வந்து உங்களுக்கு அடிப்படையிலேயே இல்ல அப்டின்னு வச்சுக்கோங்களே உங்களால எந்த சாதனையுமே செய்ய முடியாது அதனாலதா வந்து தன்னம்பிக்கை வந்து வெற்றிக்கு ஒரு திறவுகோல் அப்டின்னு எல்லாருமே சொல்றாங்க
ஆமாங்க கரெக்ட்டா சொன்னிங்கங்க தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷ வந்து ஒரு மனுஷனே கெடையாதுனு சொல்வாங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கனா ஒரு சின்ன சின்ன தடைகளை கூட வந்து நம்ம தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லா கடந்து வர முடியுனு சொல்லுவேங்க அதாவது பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன் வந்து ரொம்ப பெரிய பெரியதா வந்து எல்லா விஷயங்களையு சிரமமா இருக் க்கு அப்டின்னு சொல்லியே வந்து எடுத்துக்கொள்ள மாட் டாங்க அந்த சிரமங்கள பூரா எதிர்கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா வெற்றிதா பெறுவாங்க ஒரு குழந்தை வந்து நடக்க கற்றுக்கொள்ளுது பாத்தீங்ளா அது வந்து என்ன பண்ணோ கீழ வந்து பல முறை விழுந்து விழுந்து விழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சுதா வ வந்து நடக்கு ஒகேங்ளா அப்டி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன அ தன்னம்பிக்கைதா அதற்கான காரணோ அப்டின்றத வந்து நா சொல்ல வேண்டா
ஆமாங்க வந்து நம்பளால முடியு அப்டின்ற உறுதியான எண்ணம்தான தன்னம்பிக்கை அதனாலதா வந்து நம்முடைய திறமைய வந்து மொதல்ல நம்ம நம்பணு எந்த சூழலையும் மனம் தளராம இருக்கணும் அந்த கொழந்த மாரி நம்மளு வந்து ஒரு தோல்வி வந்துதுனா மீண்டும் முயற்சி செய்யனு அதுனாலதா வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தன்னம்பிக்கை அப்டின்னு ஒண்ணு இருந்துருக்கு இப்போ ஏழையான சூழ ஏழ்மையான சூழல்ல நீங்க பெ பெறந்திருந்தாலு இல்ல வந் து ஒரு தடைகள் நெறைய வந்து சந்திச்சிருந்தீங்க அப்டின்னாலு நீங்க உங்க மேலே வைக்கிற நம்பிக்கையினாலதா உய உலகம் போற்ற அளவு நீங்க வந்து உயரத்த அடைவீங்க
ஆமாங்க இப்ப நா சொன்னேன்ல ஒரு குழந்தை வந்து விழுந்து விழுந்து எந்திருச்சு அதுக்கப்புறோ தா வந்து அத நடக் க கற்றுக்கொல்லா அப்டின்ற மாறி வாழ்க்கையில வந்து பல நெறய என்ன சொல்றது நமக்கு வந்து அ நெறய விமர்ச் சிக்கலாங்க அது வந்து நம்ம சிலர் வந்து நம்மால முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வாழ்க்கையில வந்து பலர் நம்மை வந்து விமர்சிக்கலாம் விமர்சனோ செய்யலா ஆனா வந்து நம்மால முடியாது அப்படின்றத வந்து நம்ம சொல்ல கூடாது ஆனா அவங்களோட வார்த்தைகள் வந்து மனம் தளராமல் அவங்க என்ன பண்ணுன்னா அந்த இலக்க நோக்கி முன்னேறணூ இதுதா வந்து நா தன்னம்பிக்கைன்னு சொல்லுவேங்க இந்த மாறி இப்டி இருக்காங்க அப்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரு என்ன சொன்னாலும் நம்ம அதை காதல எடுத்துக் குவே கூடாதுங்க நம்மளோட இலக்கு என்ன அதன் பார்த்து நம்ம தன்னம் தன்நம்பிக்கையோட அடுத்து நம்ம என்ன பண்ணாணோ அப்படின்றத வந்து நம்ம முயற்சி செஞ்சு அடுத்தபடி நம்ம கடந்து போய் டே இருக்கணுங்க அதுதா தன்னம்பிக்கைன்னு நா சொல்லுவேங்க
சரியான கருத்துங்க இப்போ அப்துல் கலாம் இருக்கு ஐயா இருக்கார் இல்லயா அவர் வந்து ஒரு ஏழ்மையான எளிய குடும்பத்துல தா பெறந்திருக்காரு சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து செய்தித்தாள் வந்து த ட்ரெயின்லா வந்து விநியோகோ செஞ்சாரு ஆனா அவருடைய கனவு வந்து ஒரு தறவையும் அவரு வந்து கையே விடல தன்னம்பிக்கையோடு அவர் படிச்சாரு ப்பே அதுக்கேத்த உழைப்பு போட்டாரு அதனால தா வந்து இப்போ இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாக அதுக்குப் மட்டுந் இல்லாம குடியரசு குடியரசு தலைவராகவூ உயர்ந்து நிக்கு நின்னாரூ அவருடைய வாழ்க்கை வந்து தன்னம்பிக்கைக்கு நமக்கு ஒரு சிறந்த எதிர்காட்டாக இருக்கு
ம் ஆமாங்க நீங்க சொல்ற மாரி இப்ப சுவாமி விவேங்கானந்தர் கூட சொல்லியிருக்காருங்க என்னன்னா உங்களை நீங்கள் நம்புங்கள் அதாவது நீ நம்ம வந்து நம்மளை நம்பணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கணோ அப்பதா வந்து வே நம்ம என்ன பண்ணனோ உலகம் வந்து நம்மக்களோட காலடியில இருக்கு அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்துக் முடியூ நம்ம நம்பனாதா வந்து உலகம் உங்கள் காலடியில் வரோ அப்படின்ற ஒரு இத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியூ இந்தப் வார்த்தை பாரத்தீங்கன்னா தன்னம்பிக்கையோட ஒரு முக்கிய எடுத்துக்காட்டுன்னு நா சொல்லுவேங்க அதாவது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணூ அப்படின்னா சில வ சில வழிகள்ல்லா இருக்கு அது என்னன்னன்னு பாத்தீங்கன்னா நேர்மையா வந்து நம்ம சிந்திச்சு ஒவ்வொரு விஷயத் துரை வந்து வளர்ந்துக்கணுங்க அதாவது தோல்விய கண்டு பயப்படக்கூடாது நம்மளோட திறமைகளை வந்து அறிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மேம்படுத் வரணும் சில இலக்குகள்ல்லா வந்து நிர்ணயித் த்து அவ அந்த அந்த இலக்க வந்து நம்மளால முடிக்க முடியு அப்டின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே வந்து ஊக்குவித்துக்க கொண்டு ஒரு தன்னம்பிக்கையோட இருந்தா தாங்க வந்து நம்ம முன்னேற முடியு ஒருத்தவங்க ஒரு விஷ்யத்துல வந்து அவுங்க ஜெயிச்சு டாங்க வெற்றி பெட்டாங்க அப்டின்னா நம்ம வந்து அவுங்களோட வாழ்க்கைய வந்து படித்து பாத்து அவுங்களோட விஷ்யங்க கண்டு நம்ம வந்து அதே மாரியே வந்து நம்ம தன்னம்பிக்கையோட நம்ம வந்து முன்னேறி வரணுங்க ஒவ்வொரு விஷ்யங்கள்லையு
ஆமாங்க இப்போ தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனுஷ வந்து ப்ரச்சனைகள பாத்து அவ பயப்படவே மாட்டா எந்த ப்ரச்சனையாக இருந்தாலு நா அதை எதிர்கொள்வே அப்டின்ற ஒரு மனதைரியத்துல எப்வுமே இருப்பா அவர வந்து அவை வந்து வெல் றா மாரி அதை எப்டி நா வெல்லணு அப்டிங்கற வழிகள வந்து தேடுவா சோர்வடைய மாட்டா இப்போ எடுத்துக்கட்டுக்கு ஒரு மழ பெய்துன்னு வச்சுக்கோங் விவசாயி வந்து நல்ல விளைச்சல் வருது அப்டி சொல்ட்டு மகிழ்ச்சி அடைக்கிறாங்க அதே மழ வந்து வியாபாரி வந்து கவலப்பட் டுலா ஏன்னா வந்து நா தேக்கி வச்சதெல்லா மழையில நன இதுவாயிடுமோ அழுகிடுமோ இல்ல ஏது நெனஞ்சிடுமோ இல்ல பாழாயிடுமோ அந்த மாதிரியான ஒரு யோசனை வந்து ஒரு வியாபாரிக்கு வந்து இருக்கலா சூழ்நெல இங்க ஒன்னுதா மழ பெய்யுரது ஆனா மனநிலை வந் து ஒரு ஒருவர்க்கு வேறுப்படுது அந்த வந்து யாரா இருந்தாலு செரி ஒரு நல்ல மனநிலை எந்த சூழ்நிலையிலியு உருவாகணு அப்டின்னு பாத்தீங்கன்னா அது வந்து தன்னம்பிக்கை இருந்தாதா அது வந்து உருவாகு
ஆமாங்க இப்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல சாதனையாளர்கள் வந்து இருக்காங்கங்க அவுங்க எல்லாருமே என்ன ஒரு தன்னம்பிக்கையால தா வந்து உயர்ந்திருக்காங்க அப்டின்றத வந்து நா சொல்வேங்க ஏழு
ஒரு சூழலல்ல இருக்கிறவங்க கூட ஒரு ஏழ்மையான இதில பிறந்தவங்க கூட என்னன்னா அவுங்களுக்கு தங்களைத்தானே வந்து நம்பிக்கொண்டு ஒரு முயற்சி தன்னம்பிக் க இதெல்லா இருக்குங்க அதெல்லா இருக்கறனால தா அவுங்க வந்து என்னன்னா ஒரு உயர் ந்த நிலைய அடைவாங்கன்னு சொல்லுவேங்க நம்ம வந்து அவுங்கல கூட ஒரு எடுத்துக்காட்டா வச்சு நமக்கு நாமே ஒரு தன்னம்பிக் கிய வந்து நம்ம வளர்த்து கொள்ள முடியு நா சொல்லுவேங்க
ஆமாங்க இப்போ மாணவர்களோட வாழ்க்கைய நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான பருவோ இல்லியா அதனால வந்து தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அவசியோ இப்ப தேர்வுல வந்து நீங்க குறைவான மதிப்பெண் வாங்கிட்டீங்க இதுனால வந்து சிலர் வந்து வந்து மனம் உடைந்து விடுவாங்க என்னாயா ரொம்ப கம்மியா வந்துருச்சு அப்டின்னு ஆனா உண்மையான மாணவன் என்ன பண்ணுவா அவருடைய தவறுகள வந்து புரிஞ்சுப்பா வேலு வந்து நன்றாக படித்து அடுத்த முறை வந்து நல்ல மார்க் வாங்கணு நெனைப்பா அதே மாதிரி மார்க் வாங்குவா எப்ப வாங்குவான்னா அதுக்கு வந்து அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கணு அப்பதா வந்து அவனால நல்ல மார்க் வாங்க முடியு ஒரே தேர்வோட தோல்வி வந்து வாழ்க்கையோட தோல்வி இல்ல அப்டிங்கறதா நம்ம வந்து மனசுல வச்சுக்கணு அதனால வந்து நம்ம நல்ல முடிவுகள தா எடுக்கணுமே தவர தவறான முடிவுகள எடுக்க கூடாது நல்ல முடிவுகள் எடுக்கணும்னா நீங்க உங்களுக்குள்ளயே அந்த தன்னம்பிக்கைய வளத்துக்கணு
ஆமாங்க இப்ப பாத்தீங்கனா இப்போ ஒரு விஷயமே நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்றோ இப்போ ஒரு கடயே நம்ம ஸ்டாட் பண்ண போறோ அப்டின்னா அதுல வந்து இந்த கட நம்ம வச்சோம்னா அது எப்டி இருக்கு என்ன பண்ணு அப்டின் நம்ம யோசிக்க கூடாது நமக் க்கு வந்து ஒரு நம்பிக்க தன்னம்பிக்க வேனு ஆ ஓகே நம்ம இத பண்ணா நம்ம தன்னம்பிக்கையோட பண்ணா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கு அப்டீன்ற ஒரு நம்மளை நாமே வந்து நம்பணுங்க நா அந்த ஒரு தன்னம்பிக்கைன்றது வந்து இல்லாம நம்ம இருக்கவே முடியாது தன்னமைக்கின்றது வந்து என்னன்னா ஒரு வெறு வார்த்த அப்டின் நம்ம வந்து நெனச்சுக்க கூடாதுங்க தன்னம்பிக்கை தா வந்து நெறயா விஷயங்கள நம்ம வாழ்க்கையில வந்து அடிப்ப ப்படையா பாத்தோன்னா அதுதா வந்து நமக்கு ஒரு மிகப் பெரிய சக்தி நா சொல்லுவேங்க தன்னம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுந்தான் புதிய புதிய சாதனை படை க்க முடியுன்னு நா சொல்லுவேங்க நம்மளை நாமே நம்பினால் தா நம்ம எந்த ஒரு இலக்கையு அடைய முடியு அப்டின் நா சொல்லுவேங்க என்ன பாத்தீங்னா முடிவா வந்து வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற வேண்டு அப்டின்னா முதல்ல வந்து நம்மை நாமே நம்பிக் கொண்டு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு முயற்சியை தொடர்ந்து செய்தால் வெ ற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் அப்டின்னு இன்றையோட தலைப்புல நம்ம பேசிக் கொண்டு முடித்து கொள்வோங்க
கண் நன்றி வணக்கம் நன்றி